எ
ஆ கேக்குதுங்க. நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா?
ஆ நல்லா இருக்கேம்ப்பா நீ நல்லா இரு
ஆ நல்லா இரு க்கே வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா?
எல்லா சூப்பரா இருக்காங்கப்பா. சாப்ட்டீங்களா?
ஆ இல்லைங்க இனிமேல்தா சாப்படன்னு நீங் சாப்டீங்களா?
இது இல்லைங்க இனிமேதா யார் சமை ப்பாங்க வீட்ல எல்லா நீங்களே செஞ்சிருவீங் களா இ வீட்ல யார் செய்வாங்ளா?
இல்லைங்க அம்மாதா சமைப்பாங்க அம் மா இல்லாட்ட அம்மா இங்க அ அப்பா எங்கயாது ஊருக்கு போயிட்டங்கன்னா நா சமப்பங்
ஆ கத்துட்டு இருக்கீங்களா சமையலெல்லா வருமா என்ன சமப்பிங்க நீங் சமக்கதாந்த
அ சாம்பாரு ரசம் அப்றம் கொழம்பு குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தாலு சரி வெரட்டி ரைஸ இருந்தாலு சரி இதெல்லா பண்ணுவங்க நான்வெஜ் மெயினா நான்வெஜ் அ பட்டா
சூப்பர் சூப்பர் சமா நான்வெஜ்ஜ ஹா எங்க வீட்ல எல்லாருக்கு ஃபேவரெட் நான்வெஜ் தா நான்வெஜ்ல என்னா பண்ணுவீங்கோ ட்டனா
என்னும் பண்ணுவே மட்டனு பண்ணுவே சிக்கன் பண்ணுவங்க எல்லாமே பண்ணுவங்க மொஸ்லி
ஆஹ சிக்கன்ல்லா எப்டி செய்வீங்கப்பா
சிக்கனா மெயினா பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் தாங்க பண்ணுவே எனக்கதா புடிக்குஞ்சொல்லி நா அதிகமா எடுப்பே எடுத்தா அதுதா அதிகமா சாப்டுவே அதங்க பண்றது அங்க நீங்க எது மட்டு தா சமைப்பீங்களா இல்ல வீட்ல வேற
நானு பிரியாணி செய்வே பிரியாணி பெவரட் தேங்காய் பால் சாத செய்வ பிரியாணி செய்வே சிக்கன் க்ரேவி மட்டன் க்ரேவி அ சம் டைம்ஸ் ஃபிஷ் கொழம்பு பிஷ் ஃப்ரையி அ இது தவிர செய்னு
அதுல உங்களுக் ஃபேவரெட் எதுங்க
எல்லாமே பிரியாணி தா உங்க ஃபேவரேட்டு்
சேர் செரிங் அதது சேரி செரிங்க வீட்லயு அதா எல்லாத்துக்குமே அதானா
அ ஆ எல்லாருக்குமேன்னா இல்ல எங்க வீட்டுக்காருக்கு வந்து ட்டு அவரு கொழம்பா கேப்பாரு ஆ பசங்க நா வெரைக்கு பிரியாணி ஃபேவரெட்ன்றதுனால பிரியாணி செய்வோ ஆனா அதிகமா எங்க என்னுடைய வீட்டுக்காரர் இருக்கும் போது செய்ய மாட்டோ அவரு ந்து க்ரேவி தா ரொம்ப புடிக்கு அதனால எப்யாச்சு சம்டைம்ஸ் போரடிக்குது க்ரேவி ரொம்போ அப்டின்றப் போ பிரியாணி ஆப்ஷன் போயிருவே பிரியாணி செஞ்சாலு சிக்ஸ்டி பைவ் பிரி பிரியாணி இப்டி தயிர் பச்சடி டீயி
பரவால்லைங்க நீங்க ஒரு பெரிய செஃப்பா இருப்பிங்க போலயே
அ அப்புடி எல்லா கெடையாதுங்கோ அது அப்டியே பழகிருச்சு செய்யணு இல்லியா நம்புழுது என் எங் இப்போ உங்குளுக் நேத்திக்தா இவுங்குளுக்கு வெளிய போய் ஒர்க் பாக்குறது உங்குளுடைய வேல எங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா வீட்ல வந்து எங்களுக் கு வந்து இப்டி இந்த எல்லாரு இந்த மாரி சமச்சு குடுக்குறது அந்த மாரி வீ ட்டு வேல என் என் எங்களுடைய வொர்க் தின்றதுனா அப்டியா யே செஞ்சு பழகிருச்சு இல்லிங் ங்ளா அப்டி அதுல நீங்கோ பரவால்ல எங்க வொர்க் னு கத்துட்டுருந்தீங்கன்னா பெரிய விஷ்யோ இல்லி யா சாம்பார் செய்ற ரசோ ம்
கல்யாணன்னு பண்ணாவே பாத்தீங்கன்னா அவங்குளு பாதி வேல செய்யணு நம்மளு பாதி வேல செய்யணு அவங்க மட் செம்மயா செஞ்சுட்டு இருந்தா அவரு
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நானே கூட அத எதிர்பாப்ப என்னுடைய வீட்டுக்கார் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணு செய்ணு பண்ணணுன்னா பட் ஆனா அவருக்கு எதுமே செய்ய வராதுன்னா ஆ இருந்தாலு சம் டைம்ஸ் இந்த எண்ணெயில பொறிக்கிற மாதிரி அந்த மாரி விஷ்யோல்லானா வந் து செய்வாரு இப்ப சிக்ஸ்டி ஃபைக்கா வந்து வெச்சிருந்தா அது எண்ணெயில போடுறது இல்ல வட் வடைக்கு ரெடி பண்ணி வெச்சிருந்தா வட போடுறது இந்த மாரி ஐட்டம் செய்வாரு ஆ மத்தபடின்னு எல்லா பாத்தா வேற எது துவுமே செய்ய வராதுமா அப்ப நா யோசிப்பே எனக்கு வந்து சமையலு தெரிஞ்ச புருஷனாந்த தா இன்னு ஜாலியாரு ந்துர்க்குமே இது என்னால முடியா
அது ஆமாங்க இங் நீங்கன்ட்டில்லாம வர எ எல்லாருமே அந்த மாரி எதிர்பாக்குறனால இது கத்து வச்சுக்கது நல்லதுதா ங்குற மா வீட்டு வேலையு ஆ அப்டி கலந்து அப்டி பண்ணிக்கிறதா
ஆமா இன்னொன்னு இந்த ஒர்க் பண்றவுங்களு க்கல்லா வந்து இப்போ லேடிஸு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கொ நறியா அதனால வந்து கண்டிப்பா எதிர் பாப்பாங்க ஏனா அவுங்களு ஒர்க் பண்ட்டு வந்தாலு அவுங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்கோ இதா இருப்பாங்கோ தப்பு இல்லெங்கோ வேல செய்து ரெண்டு பேரு சேந்து செய் துமே வீட்ல என்னா தப்பு இருக்கு அதுல ஆ நீ அதுல என்ன ஈகோ இருக்கு நீ ஏ நானா அதல்லா பாக்கவே கூடாது ஏனா அவுங்களு ஃபேமிலிக்காக தா கஷ்டப்பட்டு அவுங்களு சம்பாதி க்கிறாங்கொ அ இவரு அதுக்காக தா சம்பாரிக்கிறாங்கன்ன போம்மொது ரெண்டு பேரு வீட்ல ருக்குற வேலைய ஷேர் பண்ணி செய்றது என்ன தப்பு இருக்கு ஒன்னு இல்ல
அதா ஜென்டர் ஈக்வல்ட்டி அது ரெண்டு பேரு கலந்து சமமா செஞ்சுட்டு போ வேண்டியதா நா மட்டு தா அதிகமா பண்ணு நீ மட்டு தா ப அதிகமா
ஆமா ஆமா அதனால அப்டியே அது வந்து
செஞ்சா சிம்ப்ளா
ஆமா அது வந்து எங் வீட்ல வந்து அவ்ளோ வல்லா நா எதிர்பாக்க முடியாதுங்கொ வேல அவ்ளோ அவுங் ஒரு டீய கத்து க்குல ஆ இப்ப நா எதாச்சு ஊருக் போயிட்டாலுமே வந்து நா ஒரு நா என்னா பண்ட்டே திரி சடன்னா ஊருக்கு போணுமான்ச்சிட்டு ஊருக் கெளம்பிட்டே ஒரு நாலு நாள் தங்குற இதுவாயிட்ச்சி தெரியு இவங்களுக்கெல்லா சாப்பாடு வேண்மே பயணி விட விட்டு போலா முடிவு பண்ணி ஆ சேரிஸ் சாப்ட வேணுமே அவங்களுக்கு அந்த கடைசி நாள் கூட நா கஷ்டப்பட்டு தக்கர இப்டி எல்லாமே செஞ்சு வெச்சுட் வந்து போனங்கோ போயிட்டு அந் இந்த நாலு நாள் விட்டு திரும்பி வர அந்த திரும்பி வரும்போது கூட அது அப்டியே தாங்க இருக்கு பூஸ்ட்டு இது ஆயிட் இந்த பூஸ்ட்டு குடுச்சுட்டு அப்புடியே இருந்துது அது சமக்க கடுப்பாயிடுச்சு எடுத்து இது பண்ணி அட்லீஸ் வாஷ் பண்ணிணா வச்சிருக்கலா இல்லி யா அத பாக்க கூட ஆ இல்ல அப்டியே விட்டுட்டு இருக்காங்கோ எவ்ளோ வேணுமோ அவ்ளோ சாப்புட்டுட்டு அத அப்டியே இருக் உங்க வந்து பாக்குற வேரு அ அந்த மாரி சிலருஸ்
மாரி அ அ இந்த மாரி நீங்க ஒரு வெளிய போக போகும்போது அப்டின்னு ச்சீங்கன்னா நீங்க வெளிய ஜாலியா போயிட் டு வரல்லா நிம்மதியா போலா அப்டின்னு பாத்தீங்கன்னா போய் வீட் வீட்ல இருக்கவங்கள பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு பிரச்சன இல்ல அவங்க தத்துருந்தாங்கன்னா உங்குளுக்கு எந்த பிரச்சனையு இல்லருக்
ஆமா அவரு கொஞ்ச ஓரளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாக்கா அது நம்மளுக்கு ஜாலியா வெளிய போயிட்டு வர்லா நிம்மதியா போயிட்டு வர்லா ஆ அது போயிட்டு வந்தோ நம்மளுக் மொத்த வேளையு நம்ம தலமேலையே ஃபுல்லா விழ்ற மாரினா ரொம்போ கஷ்டமா இருக்குங்க அந்த டைம்ல நானே எடுத்து எல்லாமே செய்ய பண்ண இப்டிதாங்க போகு
க்க வேண்டியதா இருக்கு
ஆமா உங்களுடைய வர்க்கலா எப்டி போது ஜாலியாப் அப்போதா நல்லா இருக்கு
ஜாலியான்ட்டு இல்லங்க ஏதோ போய்ட்ருக்கு ஆ இருக் க்காங்க இருக்காங்க உங்களுக்குள்ள இருக்காங்களா
ஆ எனக்கெல்லா அக்க பக்க எல்லா இருக்காங்க நாங்க அடிக்கடி சேர்ந்து அங்கங்க சுத்தறது உண்டு ஆ ஜிம் போவோ ஜிம் சுத்துவோ ஹோட்டல் ஓட்டலா போவோ நிறையா சாப் போறடிச்சா ஆ இப்டியல்லா நெறைய யா சுத்துவோ ப்ளான் பண்ட்டு போரு அடிக்குதுன்னா உடனே கிளம்பிடுவோ கோயிலுக் போவோமெய்னா ஆ போரு அடிக்குது செரி ஏதாச்சு ஒரு விசேஷனா கோயிலுக் போலா எல்லா பேசி வச்சுட்டு கோயிலுக்
சேர் செரிங் ஆ
இல்லனமனா சாப்ட வீட்ல ஒரு சில டைம் போர்னா ஹோட்டல் ப்ளான் பண்ணி போய்டுவோ மதிய டைம்ல அ ஜிம்மு அ ஜிம்மு போய்ட்டு வந்தொ ஒரு டூ இயர்ஸ் சங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் து க்ரூப்பு டான்சு ஃபாமாச்சி அங்க இருக் சில ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல்லா அவங்களு காண்டக்ட்லயே இருப்பாங்லே
பரவால்லங்க நீங்களு வெளிய நெறைய பக்கம் போய் சுத்திட்டுதா இருக்கீங்க
ஆமாங்க வீட்லயு போரு இல்லையா நாங்களு பா இப்டி எல்லாருமே அனுப்பிட்டு பசங்க ஸ்கூல் கனுப்பிட்டு வீட் டுக்காரு வேலக்கு போய்டுவாங்கொ இருக்கிற டைம் நம்ம என்னா ஸ்பெண்ட் பண்றது நம்மளுக்காகன்ட்டுனு ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்றது தப்பு இல்லல்ல நம்மளோட என்ஜாய்மென்ட்டுக்கு அதனால வந்து அ போவோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளான் பண்ணா போவோ பர்மிஷன் வீட்டுக்காருடைய பர்மிஷன் கேட்டு கெளம்பிடுவோ இந்த மாரி ஆ அதெல்லா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கொ அதெல்லா லோக்கல்லதான சுத்தபோ குறைந்த தானே இருக்க போறோ அ அவரு வந்து ஆமா அந்த விஷயத்தலல்லா எதுவுமே சொல்ல மாட் டாங்க வெளியே போர்தா இருக்கட்டு வர்தா இருக்கட்டு என்னனுடைய ட்ரெஸ் கோடா இருக்கட்டு இதெல்லா வந்து என்னோட விஷஸ் ஆம்போ அந்த விஷயத்துலல்லா இது பண்ணவே அ அதுவே பெரிய விஷ்யொ இல்ல நம்மளுக் விட்றது ஃபரெண்ட்லியா புருஞ்சு ட்டு நம்மளுக்கு அவ்ளோ தூர‌ அவுங்க சப்போட்டிவா இருக்கற் து ஆமா ஃப்ரீடம் குடுக்கற்து நெறைய பேருக்கு என்னா அந்த ஃப்ரீ டமல்லா இரு
கெடைக்க மாட்டெங்கிது ஆமா பரவால்லைங்க உங்க அந்த விஷயத்துல நீங்க லக்கிதா
அப்டி இப்போ நல்லாதாம்பா அதல்லா இதுயா போகும் பொ அதுவு இல்லாம எங்க வீட்ல கொஞ்சொ டாக் வளப்போ ஒரு பெட்டு அது அது அது பா த்துக்கணு அதனால வந்து ரொம்ப நேரல்லா போ முடியாது போனாலு ஒரு ஒன் ஆர் டூ அவர்ஸு அப்டியெ த்ரீ அவர்ஸ் ல சாப்பாடு வச்சுட்டு போனுனாலு வந்து வந்தர்ணு ஏனா அத பாத்துக்கர்துக்கு யாருமே வீ ட்ல இருக்க மாட்டாங்க இல்லயா எல்லா சாயந்தரந்தா வருவாங்க ஆ பசங்க இருக்காங்கப்பா ரெண்டு பசங்க இருக்காங்க நானு ஏ வீட்டுக்காரு டாகு அ ஜாயிண்ட் ஃபேமிலி எங்ளொடெ மாமியாரிக்காங்கொ நா த்தனாரிக்காங்கொ மூத்தாரிக்காங்கொ ஆ எல்லாமேதா இருப்பாங்க ஜாயின்ட் ஃபேமிலி ஆமாங்கொ பெரிய ஃபேமிலிதா
ஆ‌ சே சே இப்ப நீங்க வெளிய போற மாருந்தாலு டாக நீங்க தா வந்து பாத்துக்கணு
ஆமாங்க அவுங்கல்லா யாரு பாத்துக் மாட்டாங்க அவுங்களுக்கெல்லா டாக்னாவே புடி க்காது ஆ சமையலு அவ்ளொதாங்க நாங்க தனியா பண்ணிப்போ அவுங்க தனியா பண்ணிப்பாங்க அவுங்களுக்கு புடிக்காது அன்னால எங்ளெ என்னுடைய வேல என்ன இருக்கோ அத நாந்தாங்க பா த்துப்ப அவுங்க யாரு பாத்துக் மாட்டாங்க
சேர் சேரிங்க
அதுனால எங்க போனாலுமே கொஞ்சோ டாகுக்காக சீக்ரமா ட்ரை பண்ணி வந்துருவே சேரி இருக்கே தனியா இருக்கே அ நாங்க வந்து லேப் வளத்துட்டு இருக்கோங்க இப்ப டூ இயர்ஸ் ஆவுது ஆமா டூ இயர்ஸ் ஆவுது நல்லா பெருசா வளந்துச்சி ஜாலியா விளையாடு ஆ அ அத நம்ம சொல்றதெல்லா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோ எங்களுக்கு எவ்ளோ ஸ்ட்ரெஸ் ப்ரீ டிப்ரெஷன் இந்த மாரி இருந்தா கூட அதுனால அப்டியே சிரிக்குது து ஜாலியா விளையாட் ட்றது இப்டியே போகு எங்களுக்கு ஆமா ஃபஸ்ட்டு நாலா தொடவே இல்லங்கோ வாங்கிட்டு வந்தப்போ கொஞ்ச நாளு அப்றோ அது ஓடி விளையாட்றது செய்றது எ மேல வந்து படுக்றது அப்டியே அது என்ன ஆயிடுச்சுன்னா நா அது இல்லனா இல்லன்ற அளவுக்கு
அந்தளக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க அதா
ஆமா அந்த அளவுக்கு அடிட் ஆயிடுச்சு ரொம்ப ஜாலியா இது பண்ணு ஆ அது கூட வெளையாட்றது பசங்கல்லா ன்ன ஃபுல் டைம் அது அது டைம் ஸ்பெண்ட் பண்றது
செரி செரிங்க
ஆ ரொம்ப இதுவா இருக்கோ வாக்கிங் மார்னிங் ஈவினிங் ஒரு
ஒரு டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கதா நீங்க ஸ்பேஸ் இப்பகூட இருந்தா கூட அது கூட வெளையாண்டா கூட அப்டியே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கொறஞ்சிடு
ஆமா ஆமா அதுனால எங்களுக்கு ரொம்ப இப்போ புடிச்சி போச்சு அது என்ன சு வெளக்குல இருந்து இழு அது ஆமாங்க ஆமாங்க இப்போ அதனால வெளிய இருக்குற எந்த நா எந்த டாக் பாத்தாலுமே நமக்கொஞ்சோ அந்த இது வருது அந்த ஃபீலு ஐயோ பாவோ அது அப்டின்ட்டு ஏதாச்சு வாங்கி போட்ணு அந்த பசியாயிருக்கோ அப்டின் க ஒடனே பிஸ்கட் வாங்கி போடு அது சாப் படுறதுக்காக எதாச்சு வாங்கி போடுறது இந்த மா ரி அப்டியே அதுக்குள்ள இ தாயிரு அது வளக் காத வரைக்கு அந்த ஃபீல் தெரியல வளக்குற னால அது நம்ப வீட்ல ஒரு கொழந்த மாதிரி அப்டியே ஃபீல் ஆயிடுச்சுங்மா ம்
எல்லாத்துக்கு இருக்குறதுதாங்க அந்த மாரி
ஆமாங்கோ அந்த மாதிரி அது ரொம்ப அடிக்ட் ஆயிட்டோ அது ஆமா அது எங்கள விட்டு இரு க்காது எங்கயாச்சு விட்டு போனோனா அந்த ட்ரிப்புக்கு எல்லா விட்டுட்டு போனோங்க கேர் சென்டர்ல அப்டியே ஒரே கொலச்சுட்டே இது பண்ணி ச்சுங்கோ செரிங்கோ கால் பேசுனதுக்காக ரொம்போ நன்றிங்கோ ரொம்ப நன்றி அடுத்து எப்யாச்சு கால்ல இணையலா ஆ செரிங்கோ ஓகே ஓகேங்க
ஆ செரி